அப்பற நண்பா எப்டி இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பையன் கூட பாத்தீங்கன்னா விளையாண்டு இருக்காங்க மனைவி நா பாத்தீங்கன்னா சும்மாதாங்க வெளிய கொண்டு வேடிக்க பாத்துட்டு ருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க வீட்ல எல்லோரும் நல்லா க்காங்களா
நா ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க நானு நல்லா இருக்கேங்க வீட்ல அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இப்பதா கடைக்கு போயிட்டு வந்தாங்க நா இப்ப மறுபடியு கடைக்கு போலான்ட்டு இருக்கறங்க
கடைக்கு போறீங்களா நீங்க கடைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா தம்பிய பாத்தீங்கன்னா தம்பி உங்களுக்குல்ல இருந்தார்ன்னா அவரு கூட்டிட்டு போங்க ஏன்னா சின்ன வயசுலே பாத்திங்னா சில பேர்லா தம்பிய விட் சுற்றுலா போறவ் ஆள்லா இருக்காங்க சும்மா ஒரு விஷ் தின்ன கடைக்கு போனிங்ளா தம்பிய கூட்டிட்டு போனிங்னா அவர்க்கு எதாச்சு ஒன்னு வேணுனா வாங் இங்யோரு
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அதாங்க நானு நெனச்சிட்ருக்கேங்க அவரு கூப்ட்டு கேக்கணுங்க ஏனா இப்ப நா வெளிய போயிருந்தா வாங்கணுங்க வீட்டுக்கு நைட்டுக்கு சமையலுக்கு எதா வாங்கலான்ட்ருக்கறங்க அ அவரு எது வாங்கணுமான் கேட்டுபுட் முட்டதாங்க வாங்கனுன் சாப் ப்றதுக்குதா முட்ட சாப்புட்னுட்டு வாங்கலான் இருக் கோங்க அவருட்டையு கேட்டு எதா கடைக் போறிங்களான் கேட்டுக்க போகனுங்க
ஓ ஓ ஓகே ஓகேங்க நல்லதுங்க செரி ஓகேங்க காலைல என்ன சாப்ட் டிங்க நைட்டுக்கு என்ன முட்ட வாங்கிட்டு போய் என்ன முட்ட பிரியாணி பண்ண போறீங்களா த முட்ட கிரேவி பண்ண போறீங்களா
இல்ல நீங்க வீட்ல பாத்தீங்கனா வெருஞ்சாப்பாடு வெக்கிறாங்க இப்ப காலைல வந்து வெருஞ்சாப்பாடு ரச சாம்பாரு கேரட் பீன் சாம்பாருங்க நைட்டுக்கு அ இதுங்க பேரென்ன பருப்புஞ்சாப்பாடும் முட்டை பொரியலும் நெனைக்கிறேங்க அங்க என்னங்க நைட்டுக்கு என்ன சாப் ங்க என்ன சமையலு ஸ்பெஷலு காலைல
இங்கெ பாத்தீங்கனா கலைல பாத்தீங்கனா ஒயிட் ரைஸ் வெச்சு பாத்தீங்னா முருங்க்கா உருளக்கெழங்கு போட்டு ஆட்டி கொழம்பு வச்சிருந்தாங்க அதே பாத்தீங்கனா கா காலைல சாப்ட்டது அதே நல்லா இருக் கு சொல்லிட்டு மறுப்டியு ஒயிட்டு ரைஸ் வெச்சு மதியானத்துக்கு நா அதே சாப்டங்க இப்ப நைட்டுக்கு பாத்தீங்னா சப் பாதி போட்லான்ருக்காங்க தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்னா என்ன பண்ணுவாங்கன் தெரியில ஏனா தேங்கா சட்
ம் நல்லது நல்லதுங்க இல்லைங்க நீங்க தேங்கா சட்னி ஜா அரைக்கிறக்கு பாத்தீங்கனா முட்ட கிரேவிய போட்டீங்னா வா எல்லாம் முட்ட சாப்ட்ட மார்ருக்கு கிரேவியா சாப்ட்ட மாரியும் இருக்குங்க பையனுக்குள் ஸ்கூல் கொழந்தைனு எதாவது இருந்தா கூட கொழந்தைக்கு சேத்து குடுத்துக்லாமுங்க
குடுக்லாங்க நா மதியானந்தா பாத்தீங்னா ஒரு முட்ட சாப்டணுங்ளா இப்ப மதியான சாப்ட்டங்காட்டி நைட்டுக்கு எதுக்கு முட்டைன் சொல்லிட்டு நாங்க ஜோயா கிரேவி பண்லான்ட்ருக்கோங்க
பரவால்லை பரவால்லைங்ளே இதுவு நல்ல ஐடியா தாங்க இதுலயு சத்துக்கள் இருக்
ம் ம் ம் ஆமா ஆமாங்க இப்பதாங்க நான் பாத்தேங்க இப்ப அந்த சைடு ப்தான் நடந்து போறப்ப பாத்த மனைவி பத்தே ஏதோ சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க என்னனு கேக்கிற
செரிங்க சூப்பரு சூப்பருங்க நல்லதுங்க அப்ப நைட்டு அப்ப நீங்க கடைக்கு போற மாரி எதுவும் இருக்காது போலைங்க அப்ப அண்ண மட்டு எங்கயோ வெளியே போய்ட்டு வந்தாருன்னா ப போதுன் நெனக்கிறங்க
இல்ல இல்லீங்க எனக்கு கடைக்கு போற எனக்கு வேல இருக்குங்க மனைவி ஏதாச்சு சொல்லிருக்காங்க ஏதாச்சு வாய்ன்டு வர சொல்லி
சேரி சேரிங்க பரவால்லைங்க பரவால்லைங்க சேரிங்க நைட்டு ச்அ நீங்க எதுக்கு வெளியே போற மாரி இருக்குனு சொன்னீங்க கடைக்கு வாங்கறக்கு
நான் பாத்தீங்கன்னா கடைக்கி ஏதாச்சு சொல்லுவாங்க மனைவி இன்னு எதுவுமே சொல்லீங்க ஏதோ
செரிங்க செரி செரிங்க பரவால்லைங்க எப்டியோ ஒண்ணுங்க செரிங்க அவரு வெளியே போம்போது கூப்டுவாருங்க அவரு கூட வேணா போய்ட்டு வந்துருங்க
சேரி ஓகேங்க நீங்க வ் வீட்டு ஓங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சு டவரு அது மாரி ஏதாச்சும் இருக் குங்ளா
வீட்டு பக்கத்துல டவருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நானூ ஒரு முன்னூறு மீட்டர் நடந்து போனோம்னா ஒரு டவர் இருக்குதுங்க ஏர்டெல்லுக்கு குங்க மத்தபடி எங் எங்க வீட்டு ந்த சைடுல ரொம்ப கொஞ்ச தூரமா தாங்க இருக்குது தம்பி வீட்டு பக்கத்துல தான் பக்கத்து வீட்டு பக்கத்துலயே இருக்குதுங்க
ஓகே ஓகேங்க நான் இருக்குற பக்கம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பின்னாடியே ஒட்ன மாரியே தாங்க டவர் ஒன் னு இருக்குது ஆனா அது ஏர்டெல்லா ஜியோவான் தெரிலங்க ஏர்டெல்லா தாங்க இருக் க்கு நெனக்கிற ஆனா ஏர்டெல்லா இருக்குதுங்க ஆனா ஏர்டெல்லுக்கே டவரு கெடைக்கலனா பாருங்க பக்கத்திலயே தான் இருக்கு ஒட்ன மாரி எனக்கு டவரே கெடக்கமாட்டு
அ அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு டவர் பக்கத்துல இருக்க இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டவர் வந்து நமக்கு அதிகமா கெடைக்காதுங்க அது ரேடியேஷன் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கனால அதிக அதிகமா இருக்கனால உங்களுக்கு வந்து கம்மியா தாங்க கெடைக்கூ கொஞ்சோ தூக்ய இடைவெளி விட்டு இருந்தா மட்டுதாங்க உங்களுக்கான இது கரெக்ட் டா கெடைக்குங்க இப்ப செய்தியிலாம் பாத் த்தீங்ளா
இல்லேங்ளே இன்னு எதுமே பாக்கலீங்ளே நீ செய்தியல்லாம் பாப்
ஆ பாப்பங்க பாப்பங்க இல்லங்க இப்ப நீங்க ஏர்டெல்லு ஜியோனு சொ சொன்னீங்கள அதுக்காக சொன்னங்க இப்ப என்ன புதுசா என்ன செய்தி வந்து ப்ப என்னா பாத்தீங்கன்னா ப ஃபை ஜி ஃபை ஜி யூஸ் பண்றவுங்க பாத்திங்னா அதிகமா இப்ப ஃப்ரீ நெட்டா இருக்கனால அவுங்களுக்கெல்லா அதிகமா ஹாட்ஸ்பாட் போட்டு குடுக்குறாங்கல்ல ஒன் நாலு அஞ்சு பேத்துகல்லா ஹாட்ஸ்பாடு போ ஆன் பண்ணி வச்டு இஸ்டதுகு யூஸ்
ஆமா ஆமாங்க
அந்த மாரி யூஸ் பண்றவங்களோட அ நம்பர்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களோடது பேன் பண்ண சொல்லிட்டாங்களாமா
ஓ நல்லது நல்லதுங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒங்களவோ ஒங்களுக்கு அது மாரி எதாச்சு ப்ராப்ளம் வருங்கனு நெனைக்கிறீங்களா
இப்ப புதுசா அப்டின்னு நியூஸ் நியூஸ் வந்துருக்குதுங்க அப்பற இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எவளோ நெட்டு ஒங்களுக்கு ஸ்பீடு வேணு இப்ப எனக்கு அஞ்சு எம் பி பீடு வேணு பத் து எம் பி ஸ்பீடு வேணு அப்படி நீங்க நெனைச்சீங்கன்னா ஒங்களுக்கு எத்தனை ஆ எத்தன எம் பி பீடு வேணமோ அதுக் தகுந்த ரீசார்ஜ் பண்ணுங்கலாமா
ஓகே ஓகேங் ம் நல்லதுங்க இப்ப நார்மல் நார்மல் ஸ்பீடுன் சொல்லிட்டு எதாச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா இப்ப வரைக்கு
இல்லைங்க அந்த மாரி நியூஸ் வந்துட்டுருக்குதுங்க எப்பருந்து இது நடமுறைக்கு கொண்டு வருவாங்களோ
பண்ணிட்டுங்க நம்மளுக்கு என்ன பண்ணாலு பரவாயில்லைங்க நம்மளுக்கு வந் து எல்லா பிரச்சனயில்லீங்க அத வுடுங்க இப்ப பாத்தீங்கன்னா டே அதே மாரி பாத்தீங்கன்னா டெலிகிராம் பாத்தீங்கன்னா பேன் பண்றான்னுங்க ஏன்னா எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரீ எக்ஸாம் போயிட்டு இருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாமு அது ப பாத்தீங்கன்னா அது வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ச கல்யாணத்த நிப்பாட்டணுன்னா சீப்ப மாறிச்சு வச்சா போதுங்கற
அத் தா பாருங்க முட்டாதனமா யோசி க்கிறானுங்க
ஆமா ஆமாங்க
ஆ அதுதாங்க இந்த மாரி முட்டாள்தனமா யோசிக்கிறனால பாதிக்கப்படுறது என்னமோ அந்த கம்பெனிக்காரதாங்க மக்களு பாதிக்கப்பட்றாங்க னால ஏன்னா பா பாத்தீங்கன்னா ஓ டி டி ங்கிறாங்க படமெல்லாமே அதுலதா வந்துட்டுருக்குதுங் க ஏன்னா அது நெறைய பேரு அதுலதா ஏதி
ஆமா பட வரது மட்டுமில்லாமாங்க புது புது பட ஏத்துறத விட படிப்பு சம்பந்தமானது இதுல அதிகமாக வன்ட்டுருக்குதுங்க எஜிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றவங்களு நெறைய பேர் இருக்குறாங்க சில பேர் சம்பாதிக்கிறவங்களு இதுல நெறைய பேர் இருக்காங்க
காங்க இருந்தாலு இதனால் பாதிக்கப்படுற மக்கள் தாங்க அவங்களுக்கென்னங்க யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக அத வந்து இப்படி பண்றது தப்புதாங்க
ஆமா ஆமாங்க
இவுங்க இந் இந்த மாரி நடவடிக்கையே எடுத் கிறது நா வந்து வ வன்மையா கண்டிக்கிறங்க
நானு தாங்க கண்டிக்கிற அதனால நம்ம நீங்களு நானு சொல்றங்காட்டி பேசுறங்காட்டி ஒன்னு மாற போறது இல்ல இல்லைங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இருந்தாலுமே பாத் பாத்தீங்கன்னா அவுங்க இது வந்து பண்ண கூடாதுங்க அவன் வந்து ஒரு ஆள் பண்ண தப்புனால மக்கள் எல்லாத்தையு வந்து தண்டனை கொடுகுறது தப்புங்க
ஆமாங்க
ம் ஏன்னா இதுக்கு இதுக்கு பதிலா அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் வந்து இந்த மாரி இந்த வளையாதளத்த பயன்டு படுத்தக் கூடாது இந்த மாதிரி தப்பு பண்ணக்க கூடாது அவுங்களு யோசி இருப்பாங்க அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கு இந்த மாரி பண்றதுாங்க ரொம்ப தப்பு
இப்ப ஊர் உலகத்துல என்ன என்ன நடந்தாலு இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டால பேஸ்புக்லேல போட்டுட்டு இருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க
அதுனால கூட இப்ப பிரச்சனைல்ல பாத்தீங்கன்னா நல்லபடியா அதுக்குல தீர்ப்புல்லா கெடைக்குது இப்போ பாத்தீன்னா ஏதோ தப்பா பேசிட்டே ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கவுங்க தப்பா பேசுறாங்கன்னுவைங்க அது பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் விடியோ எடுத்து போடுறங்க பத் பத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தீங்கன்னா இந்த தப்பே நடக் காத அளவுக்கு போகுது பாத்
ஆமா ஆமாங் பாத்தே பாத்தேங்க இந்த ஏன்னா இப்ப இருக்கது வந்து எல்லாமே செட்டா போயிட்டு இருக்குதுங்க வருங்காலத்திலயு அதே மாரி இருந்துன்னா பரவால்லைங்க ஏன்னா மேல இடத்துல இருப்பாங்க எத தப்பு பண்ண மக்கள் கேட்க கூடாது அந்த மாரி இல்லா முன்னாடி இருந்துங்க இப்ப அப்டில இல்லங்க யார் தப்புனாலு கேட்டுறாங்க நடவடிக் எடுக்குறாங்க பரவாயில்லங்க
ஆமா ஆமாங்க அதுவு நல்லதுதாங்க இப்பல்லா முன்ன மாரி இல்லைங்க இப்ப எது நடந்தாலுமே வீடியோ எடுத்து போட்டுறாங்கல்லே
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா அததுதான் சொல்லியிருக்காங்க இல்லங்களா நீங்க வீடியோ எடுத்து போட்டேனா உங்களுக்கான வருமானம் அந்த மாரிலா போடுருக்கே அத்னால எல்லா பயன்த்ட்தாங்க இருக்கே
ம் நல்லது நல்லதுங்க நீங்க எப்டிங்க நைட் நைட்டுக்கு சமையலுக்கு சாப் நைட்டுக்கு என்ன சமையலு பண்ணிட்டீங்ளா இல்ல இனிமேல் தா
இல்ல இல்லங்க இல்லங்க இப்பத பண்ணிட்டு இருக்கேங்க பருப்பஞ்சா சாப்பாடு அதுக்கப்பறோ ஏதோ முட்ட தா வாங்க போகணுங்க தம்பி வர்ரன்னு சொல்லிருக்காரு அவரு வர்ராறா இல்லையான்னு கூப்ட்டு கேட்டு பாத்து அ நா மட்டு இல்ல போயிட்டு வரணுங்க
இப்ப எப்டி தம்பி வர வர்ர மாதிரி இருந்துச்சுன்னா எப்டிங்க நீங்க வந்து தம்பிய கூட்டிட்டு போவீங்களா இப்டி தம்பி நீங்களும் ஒட்டுக்காத்தா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு
இல்லைங்க இல்லைங்க நானு அப்பா அம்மா மூணு பேரு தனியா இருக்கங்க அவருக்கு கல்யாணம் பண்ணனால அவரு தனியா வாடகை வீட்டுல இருக்காருங்க அவுரு மனைவி கொழந்தைங்க அவர் அவுங்கலா தனியா இருக்காங்க
ஓகே ஓகேங்க இப்ப உங்களுக்கு ஓகே தாங்க செரி கூட்டிட்டு போங்க தம்பியும் ஒரு பொழுது போகாட்டியு பொழுது போன மாரி இருக்கும்லங்க
செரி செரிங்க ஆமாங்க அது அவருக்கு கூடிட்டு போலாந்தாங்க இருக்குறோ இல்லை அவர் வந்து என்ன மாதிரி கிடையாதுங்க இப்ப நான் வந்துங்க இப்போ வெளியே போறேன்னா நான் பாட்டுக்கு போவங்க வருவங்க அவரு அந்த மாரி வர முடியாதுங்க ஏன்னா அவரு அந்த மாதிரி வந்தாங்கன்னா திடீனு கேட்டு கேட்ல புட்டி வச்சிருருவங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க அவர்தான் அனுமதி கேட்டுதாங்க வர முடியாது அவுருனால
அதாங்க நானும் முதல்ல சுதந்திரமா தாங்க இருந்தேன் முதல்ல எல்லாம் வெளிய எல்லாம் நான்லாம் நினச்ச நேரத்து காலர தூக்குட்டு போயிட்டு இருந்தேங்க போக போக பாத்தீங்கன்னா அப்டியே டவுன் ஆகி டவுன் ஆகி ஒரு ஒரு ஜூன்பாங்களே ஒரு வட்டத்தை வந்து சுருக்கிட்டாங்க சுருக்கி வெளியே போனாலே கேட்டை பூட்டுறது கதவு பூட்டுறது அயோ தம்மு கால தூக்கறது கையை தூக்குறது என்னங்க அது காட்டி நானும்
அதாங்க அதான் அதான் அதாங்க இப்ப அதனாலதாங்க தம்பிக்கிட்ட கேக்குறதுங்க இப்ப நம் போவங்க இப்ப அவர்கிட்ட கேட்டு வரையா இல்லலைன்னு கேப்பங்க அவரு கேப்பாருங்க அனுமதி கிடைச்சதுன்னா வருவாருங்க இல்லலைன்னா நான் மட்டும் போயிட்டு அப்டியே வந்துருவங்க
ஓகே ஓகேங்க நீங்க
நம்மளால எதும் பிரச்சனை வரக்கூடாது அவரு அவருட்ட கேப்பங்க கேட்காம இல்லைங்க ஏன்னா அவர்கிட்ட கேப்பங்க ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருவங்க இல்லனா வா வா னு நம் கூப்டு நம்மளால பிர
ஆமா கரெக்ட் கரெக்ட்ங்க நீங்க ஒரு வார்த்தை இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட கேட்டங்கிறீங்க அவர்னால வர முடியும் முடியல அவர் ஒரு ஒபீனியன் ஒன்
அதான் அதாங்க அதனால தாங்க அவர்கிட்ட கேட்டுதாங்க போவங்க
ஓகே ஓகேங்க கேட்டு போங்க நைட்டுக்கு அப்படி நல்லா பருப்புஞ்சாப்படு முட்டையோட அடிச்சு நல்லா எனர்ஜிய சாப்பி
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் அதே மாரி சப்பாத்தியும் சோயாபீன்ஸ் கிரேவியும் சாப்புடுறீங்க அப்ப உங்களுக்கும் அந்த மாதிரி சத்துகள் கிடைக்குதாங்க
கிடைக்குங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா கிடைக்கும் கிடைக்குங்க சப்பாத்தி இதெல்லாம் நல்லாதாங்க இருக்கும் இதால பருப்பு சாப்பிட்டு முட்டை தேங்காய் தே தேங்காய் தேங்காய் ஊத்தி சாப்பிடறப்ப அது தனியா டிப்ரன்ட் வரும் லங்க அது ஒரு அந்த டேஸ்ட் எங்கயும் கிடைக்காதுல பாத்தீங்களா
ப்ப கண்டிப்பாங்க இப்ப நீங்க பைய உங்களுக் குழந்த இருக்குதுன்னா இப்ப குழந்தேக்கு அதே சப்பாத்திவே குடுக்க போறீங்களா இல்ல வேற எதாது அ பையனுக்கு தனியா எதாது சமைக்க போறீங்களா?
தெரியலேங்க. அது எனக்கு இதெல்லா அதெல்லா பத்திலா எனக்கு தெரீலேங்க. பையனுக்கு தனியா பண்ணாலு பண்ணுவாங்க. பைய்னுக்கு பாத்தீனா கோதுமேலியே பாத்தீனா தோச ஊத்தி குடுப் பாங்க ஏனா அது பாத்தீங்ன்னா கொஞ்சோ மெல்லீசா இருக்கும். ஜோயாபீன்ஸுல வெக்க அதுல அப்டீ பயனுக் குடுத்துருவாங்.
ஓ பரவாயில்லைங் பரவாயில்லைங்க. சேரி சேரிங்க எப்டியோ ஒண்ணுங்க சத்தானது பையனுக்கூ குடுங்க. நீங்கள சத்தானது சாப்புடுங்க. ஒடம்ப தேத்தி வச்சுக்குங்க
ஆமா ஆமாங்க. பயனுக்கெல்லா ஹெல்த்தியா தாங்க குடுக்க. ஏன்னா இந்த காலத்துல இப்ப எதுமே சாப்டாம இருந்தாலு ஒன்னு பண்ண முடியாது. எல்லாதே கல
பரவால்லேங்க. ஆமாங்க எல்லாத்துலயுதாங்க இப்ப வரமாவு கூட ஏதோ கலப்படொ பன்றாங்கனீ சொல்லி நம்ம நாட்லேந்து சைனா வந்து நா வரமாவ் வாங்க மாட்டன்னு சொல்லி எதோ பேன் பண்ணதா சொல்லீட் இருக்காங்க. அது இது எவ்வளவு வ எது இதுலதா கலப்படபண்றாங்கன்னு தெரியாம போய்ட்டிருக்குதுங்க
ஆமா ஆமாங்க. சேரி நன்றி வணக்கங்க. உங்களுட பேசுனதுக்கு. மீண்டும் இன்னொரு அழைப்புள சந்திக்கலாங்க. நன்றி நன்றி வணக்கம்.